எப்டி இர்க்கீங்க
வணக்கம் நல்லாருக்கோ நீங்க எப்டி இர்க்கீங்க
நா நல்லாரு க்கே உங்க வீட்டு்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ எல்லாரு நல்லாருக்காங்க நீங்க என்ன பண்றீங்க இன்னக்கு நைட்டு சமச்சுட்டீங்ளா இனிமேதா சமைக்கணுமா வாவ்
நா இன்னக்கு பாத்தீங்கன்னா வெயில்லா இப்ப எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா அதிகமாவே இருக்கு அதனால என்ன பண்ண மதியானமே வந்து நைட்டுக்கு சேத்தே நா வந்து சமைச்சிறேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்பப்போ பாத்தீங்கன்னா அடுப்பு கிட்ட வந்து போய் நிக்க முடியலங்க ரொம்ப வெயில் தாக்கம் வந்து எங்க ஊர்ல வந்து ரொம் போ அதிகமா இருக்கு மதியானோ என்ன சமச்சே அப்படின்னு பாத் என்ன எங்க வீட்டுக்கு ரெண்டு விருந்தாளி வேர வந்துருந்தாங்க அதனால வந்து அவ என்ன பாத்தீங்கன்னா வெள்ள சாப்பாடுதா வடிச்சு அப்புறோ பருப்பு வச்ச அதுல முருங்காய் கத்திரிக்காய் போட்டு கார இத்தனைக்கி பாத் தீங்கன்னா கம்மியா தாங்க போட்டு வச்ச ஏன்னா பயமா இருக்குங்க வெயில்னால வந் நறைய பேருக்கு ஒரு மாரி இதா ஆகுது அதனால காரம் கம்மியா போட்டு நல்லா பருப்பு வச்ச வச்சுட்டு என்ன பாத்தீங்கன்னா விருந்தாளி வந்தவங்க அவங்க என்னோட அக்காதா அவங்க என்ன பாத்தீங்கன்னா மீன் வாங்கிட்டு வந்தா எனக்கு ரொம்ப புடிக்கு அங்கருந்து மீனு எப்படியோ கஷ்டப்பட்டு அங்க இருந்து மீன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அந்த மீன எப்டி அவங்களு வந்துட்டாங்க ஒரு ரெண்டு மணிக்குள்ள நானு வந்த உடனே என்ன பண்ணே அத கழுவி அத நல்லா சுத்தோ பண்ணிட்டு அழகா அதுல வந்து மஞ்ச தூள் மொளகா தூள் அப்றோ மீன் மசாலா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு ஆ அப்றோ அந்த கான் பவுடரா எல்லாமே இது பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா என்ன பண்ணே வெயிலுக்கு என்னங்க சும்மா டேபிள் ஃபன்ல தாங்க வச்ச க ஒரு இருபது நிம்ஷத்துலே காஞ்சிருச்சுங்க எப்பயா எப்டியாது இப்டி காயுமா சொல்லுங்க ஆனா அதனால நானு என்ன பண்ணே அதுலயு காரோ கம்மியா தாங்க இது பண்ண நம்மளுக்கு அதனால இந்த வெயிலுக்கு இதா இடு அப்படிட்டு நல்லா காஞ்சிருச்சு அப்றோ பொறிச்சோ பொறிச்சு எல்லாரும் நா பாருங்க ரெண்ர கிலோ கிட்ட எங்க அக்கா வாங்கிட்டு வந்தா க அத்ல ரெண்டு கிலோ காலிங்க ரெண்டு கிலோ மதியானமே காலி எ கணவர் வேற சாப்புடவேஇல்ல பாவோ அவங்க வேக வேகமா கிளம்புறாங்களா வேலைக்கு ஒரு மீன்தா சாப்ட்டாங்க இத்திரு கொஞ்ச வச்சிருக்க உள்ள ஒரு அஞ்சாரு மீன் இருக்குன் நெனக்கிற ஏனா மொத்தமு செய்யவு முடியாது அப்டின்ட்டு பாத்தா நானு இது செஞ்சு நைட்டு ஓரும் பாத்தா வரவே இல்ல மத்தியானமே ஓடிருச்சிங்க மீனு ஆ நா நைட்டுக்கு வந்து சாப்பாட்டுக்கு வச்சு பத்தா மதியானம ஏன்னா எங்க அக்கா எங்க அக்கா வீட்டுக்கால்லா நல்லா சாப்ட்டாங்க பசங்க எ பெரிய பைய நல்லா சாப்ட் சின்ன பையன் அவனுக்கு அவனுக்கு நானு மூணு எல்லாருமே இந்த மாரி சாப்ட்டோங்க பினி்ஷ் நீங்க என்ன சமச்சீங்க மத்தியானோ
இன்னக்கு பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு காய்கறில்லா வந்துட் டு இருக்கதா செஞ்சு ஆனா தேங்கா இல்ல ஆ எங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான்ன்றதுனால இன்னக்கு நிறைய வேல இருந்துச்சு வீட்ல வந்துட்டு ஒதுங்க வீடு எல்லா ரொம்பவே வந்துட்டு குப்பயா இருந்துது துணிய மடிக்க என் புள்ள பாத்தீங்கனா இன்னு நறைய குப்ப போட்ருந்தா ரெண்டு மூண் நாள பாத்தீங்கனா சரியா பெருக்கவு இல்ல சரியா தொடைக்கவு இல்ல அதனால பாத்தீங்கன்னா இன்னக்கு அந்த வேலய செஞ்சு நாங்க வந்துட்டு சமயல் வேலய சுக்கிக்கிட்டோ அப்டின்னே சொல்லலா அதுலதா இன்னக்கி வேல எல்லாமே முடுஞ்சிருச் ஆனாலு இப்ப திருப்பியு பாத்தீங்கன்னா மறுபடியு வீடு குப்பயாதா இருக்குன் சொல்லலா இன்னக்கும் பாத்தீங்கா ஒரு ரண்டு தர துணி தொவ்ச்சி சி மிஷின்ல அதெல்லாம் பாத்தீங்கன்னா மடிச்சு வைக்கணும் இன்னும் மடிக்கல ஏன் பிள்ள பாத்தீங்கன்னா எல்லா சமானியும் குப்பையா போட்டு
சின்ன பிள்ள ஒரு வீட்ல இருந்தாலே கொஞ்சம் கஷ்டம் தாங்க பிள்ளை அவங்க விளையாடுறதே விளையாடிட்டே தான் இருப்பாங்க
கண்டிப்பா அதனால இப்ப பாத்திங்கன்னா இப்ப சாப்ட வச்சட்டு இருக்க சாப்ட வச்சுட்டு அவ்ள தூங்க வச்சட்டு தான் மறுபடிய எல்லாம் வேலை முடிக்கணும் அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காருக்கு பாத்தீங்கன்னா ஆ சப்பாத்தி சுட்டு வைக்கணும் அது கூட முட்டை செஞ்சு வைக்கணும் எனக்கு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு பிஷ் ராப் தான் வந்துட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கே ஆ நார்மலா அதான் வந்துட்டு ரொட்டிக்குள்ள சப்பாத்திக்குள்ள அந்த மாதிரி வச்சு வரும் இல்லையாச்ச சிக்கனு ஃபிஸ்ஷு அந்த மாதிரி ரோல் மாரி ரோல அ ரோல தான் வந்துட்டு ரேப்ன்னு சொல்லுவாங்க அது வந்துட்டு எனக்கு ரொம்பவே புடிக்கும் அவங்க அங்க இருந்து வரறதுனால அங்க கொஞ்சம் பக்கம் தான் ஆர்டரு போட்டால அவங்களுக்கு வந்துரும் ஆனா கடை கொஞ்சம் தூரம் தான் அதல வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் கடைசியா எப்பனா நோம்புல சாப்ட்டது சரி இப்ப போறாங்களேன்னு வாங்கிட்டுரசன்ன சும்மா சரி நான் அவங்களும் வாங்கின் தரேன் னு சொன்னாங்க எனக்கு மட்டும் அதனால அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ச பாத்தி செஞ்சாசு ம் ஆ இதுக்கப்புறம் ஆ ஆமா ஆமா நான் குழம்பு எதுவும் செய்யல ஆமா நறைய வந்துட்டு அவங்களுக்கு வெங்காயம் போட் புடிக்கும் ஒரு ரெண்டு முட்டைன்னா பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு வெங்காயம் போடணும் அப்பதான் அவங்க அத வந்துட்டு விருப்பப்பட்டு சாப்டுவாங்க அந்த மாதிரி இந்த சமையல்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு சமையலிப்பு இப்பல்லாம் செய்யறதுக்கே எரிச்சலா வருது எங்க வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மாவே அங்க இருந்துட்டு அவ்வளவா டக்குன்னு முடிஞ்ச ஒரு மணி நேத்து நான் கொஞ்ச செய்வ அவங்க கொஞ்சம் செய்வங்க அதலாம் வெளிய தெரியாதா இப்ப எல்லாமே இங்க நானே செய்யணும் அப்படிங்கனும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப இதுவா தான் இருக்கு
எல்லா வேலையும் நம்ம செய்யனும் ல கிச்சன் மட்டும் இல்ல துடைக்கிறது பெருக்கிறது உட்டு
இன்னும் நாளில இருந்து பாரத்தீங்கன்னா திங்க கிழமை வேற கிலியும் கால இல எந்திக்கணும் ஆ என்னது கால உணவு செய்யணும் அதுக்கே என்ன செய்யறதுன்னே இப்ப குழப்பமா இருக்கு இந்த ஒரே சேமிய மக்ருனி அ வந்துட்டு சுத்தமா புடிக்கவே இல்ல சாப்பறதுக்கு வேற ஏதாச்சும் வந்துட்டு அழகா செஞ்சு சாப்டணும் அப்படின்னுதான் விருப்பமா இருக்கு ஆனா என்ன செய்யறது அப்படின்னு தான்
அது நீங்க நைட்டே படுக்கறப்பவே நீங்க யோசிச்சு என்ன ஏதுன்னு இது நீங்க சப்பாத்தியே போடுங்க சப்பாத்தி போட்டு பிரைட் ரைஸ் சிக்கன்ற மாரி காய்கறி போட்டு நறைய கிண்டுங்க தனியா முட்டை கேரட்டு அத நம கிண்டி அதே பெசாம சப்பாத்தில வச்சு ரோல் மாரி நம்ம வெஜிடபிள் உள்ள போன மாரி இருக்கு
ஆமா ஆமா அதா ஆனா நெறய காய்கறில்ல அந்த ரோலுக்கெலா காய்கறி என்னா மெய்னா வேணுனா பாத்தீங்கனா இந்த கொட மொளகா அதெலா தா வேணு ஏக் கிட்ட வந்துட்டு பீட்ரூட் கேரட் உருல கிழகுதா இருக்கு கொட மொளக் கா அப்றோ பாத்தீங்கனா இன்னொனு என்னாது அது ஆ முட்ட கோஸூஅதெலாந்தா வந்துட்டு மெயினா இருக்கட்டு அப்பதா வந்துட்டு பாத்தீங்கனா டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு அது அந்த குட மிளகா இல்லனாவே அது வந்துட்டு ஒரு கொறதா அன்னு வந்துட்டு பாத்தீங்கனா மக்காச்சோள இருந்ச்சுனா இன்னு நல்லா இருக்கு ஸ்வீட்கானு அது இன்னு வந்துட்டு நெறய
அது இதுயரயு நா இந்த மாரி வச்சு சாப்ட்டதுலயே நல்லா இருக்குமா
ஆ நல்லதா இருக்கு நா வந்துட்டு வந்துட்டு பொதுவா செய்வ எப்டினா நா பன்னீர்ல செய்வ தக்காளி வெங்காய போட்டு வதக்கிட்டு அப்றோ கொட மொளகா போட்டு வதக்கிட்டு ஆ முட்டக்கோசன்னா முட்டக்கோசனா நல்லா துருவினு மெலிசா துருவி வதகிட்டு கேரட்டையு துருவி போட்ருவ ஆ அழகா வதாகிட்டு இல்லாட்டி கேரட் நா வந்து வேக வச்சு போடுவ குக்கர்ல கான் வேவு வக்கும்போது அதுவேகட்டு கானும் போடுவ எல்லாமே பாத்தீங்கனா சுவையா இருக்கு நம்ம அந்த ரோல் மடிக்கு போது பாத்தீங்கனா நம்ம வந்துட்டு குக்கும்பர்ரு அத சேத்து நம்ம போட்டுக்கலா அது வந்துட்டு பாத்தீங்கனா இன்னுமே நல்லா இருக்கு ஆ ஆ
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க ரொம்பவே ரொம்ப அருமையா சொனேங்க ஏனா இப்ப இருக்குற வெயிலுக்கு அதுக்கு நம்ம ரொம்ப இனிப்பு சாப்புட கூடாது காரமு தேவையில்லாகாங்க நெறய பேர் வந்து பி பி பிரஷர் இந்த மாரிலா வயசானவங்களுக்கு நெறய நடக்குது நெறய பேருக்கு உடம் சரியில்லாம ஆவுது ஆ அந்த இப்ப நிறைய பேர் கா ச் காசி இல்லாதவங்களா பாருங்க அதிகமா வந்து ஏ சி வாங்கிட்டாங்க அவுங்கவுங்க வீட் இல தெரியுமா யாருமே கடனா கடன் இருந்தா கூட பரவால்ன்ட்டு ஏ சி வாங்கி போட்டாங்க தாங்க முடில தாங்க முடிய வேலைக்கு போயிட்டு வர வீட்ல ஆம்பிளைங்க வந்து படுக்க முடியல ரொம்ப ஏனா அவுங்க நைட்டு போல நல்லா நிம்மதியா தூங்குனாதான காலையில நிம்மதியா போய் வேல பாக்க முடியு அப்டின்னு ஒரு எண்ணத்துக்கு நிறைய பேரு கஷ்டப் போட்றவங்கதா இருந்தாலு அவுங்க இன்ஸ்டாமாட்டு இன்ஸ்டாமெட்ல வந்து ஏ சிய வாங்கி போட்டாங்க மாச மாச டியுவ் கட்டிக்கலா அப்டின்ட்டு அந்த அளவுக்கு ஏனா கொஞ்சோ கூட கிராமத்துல எல்லா வந்து மழ பெய்து நல்லா ஆனா இங்க சென்னைல என்னானே தெரில ரொம்ப வெயி ஜாஸ்த் நாங்களு கட்டுப்படுத் திகிட்டு இருக்கு எப்டி கொஞ்சோ குறஞ்சிரு எங்களுக்கு ஏ சி பாத்துன்ன எங்க வீட்டுல எங்க பிள்ளங்களுக்குலா ஒத்து க்காது எனக்குமே ஒத்துக்காது சும்மாவே எங்குளுக்கு டேபிள் ஃபன் ஒட்ராதா கரண்ட் பில் பாத்தீங்கனா எட்நூறு ரூபா வருது இன்னு நாங்க ஏ சி போட்டனா கண்டிப்பா ஆயிரத்தி ஐநூ ரூபா கிட்ட வரு எங்க பிள்ளகளுக்கு ஏற்கனவே ஒத்துக்குறது எதுக்கு எங்களுக்கு தேவயில் இல்லாத இது அதனால நாங்க அந்த அளவுக்கு வந்து உபயோகப்படுத்துறதே இல்லங்க
செரி செரி
உங்க ஊர்லலா வெயில் எப்டி இருக்கு பரவாயில்லையா மழ
இங்கெல்லா வந்துட்டு பாத்தீங்கனா இன்னக் இன்னக்கி தா மழ பெய்ய ஆரமிச்சிருக்கு ரெண்டு மூண் நாள இதுக்கு முன்னாடி பாத்தீங்கனா வேற இடத்துல மழபேஞ்ச்சு இதே ஊர்ல தா ஆனா இப்பதா வந்துட்டு நாங்க இருக்குற இடத்துல வந்துட்டு மழ பெய்து ஆ எங்க இன்னக்கி மழ கூட பெய்ல லேசா தூரதா செஞ்சுச்சு அதுக்கப்போ இத சன்னா நேத்து நல்லா மழ பெயஞ்சுச்சு நல்லா சில்லுனு இருந்துச்சி பாக் பாதேங்கனா நைட்எல்லா வந்து சில்லுனுச்சி தூங்கவே முடியாது எங்களோட ரூம்ல பாத்தீங்கனா அவ்ளோ வந்துட்டு கொஞ்சோ வெக்கையா இருக்கு ஆனா நாங்க ரூம்லதா படுத்தோ நல்லா குழுமையா இருன்ச்சு காலலில வரைக்கு நல்லா குழுமையா இருன்ச்சு வெயில் வந்த பெதா வந்துட்டு வெக்க வந்து ச்சி அப்டினு சொல்லலா நல்லா இருன்ச்சு ஆனா இப்ப பாத்தீங்கனா அதே மாரிதா இந்த மழக்கல வந்துட்டா இன்னு வந் து நல்லா இருக்கு குலு மையா நல்லா பாத்தீங்கனா போர்வைய இலுத்து போதிட்டு தூங்கலா காலலே எந்திக்கும்போ முடியாது ஒரு பக்க பாத்தீங்கன்னா அந்த மழ வந்துட்டு அப்படியே கச கசன்னு இருக்கு தண்ணி ஆது இதுன்னு ஆசையாவு இருக் க்கு மழ பெஞ்சு நல்ல சில்லுனு தூங்கணும்ட் ஒரு பக்க இந்த சேரு மிதிப்படுறது வீடெல்லா அழுக்காகறது வாசல் அழுக் ஆகறது ஆமா ஆமா
கியூன்னதா இருக்கு என்ன ரொம்ப வெயிலையு இருக்க முடியல ரொம்ப மழையிலயு இருக்க முடியல ரொம்ப குளூர்லயு இருக்
இல்ல குளூர்லல்லா வந்துட்டு இருக்க முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லலா ஏ எங்களுக்குயெல்லா வந்துட்டு குளுர் ரொம்பவே பிடிக்கு அதெல்லா இருந்துக்கலா ஆனா இந்த மழதா வந்துட்டு கஷ்டம் மக்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா தீங்க ஏற்படுத்து அதா நம்ம எவ்வளவு வெயிலா இருந்தாலு நம்ம வந்துட்டு தாங்கி நம்ம வெயில் வெயில்ன்றோ ஆமா வீடு வந்துட்டு கீழ இருக்கிறவங்க ஆமா அவங்களா பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து அடிச்சுட்டு போய்டு ஒரு காத்து புயல் விசிச்சுன்னா அடிச்சுட்டு போயிடு எல்லா பத்
கரண்ட் இருக்காது மழ பெஞ்சா அந்த பிரச்சன வேற நடக் கும் மரம் விழுந்துருச்சு கம்பம் விழுந்தருச்சு அப்படின்
ஆ இப்பவே பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல அப்படிதாங்க மரோ விலுந்து கரண்ட்டு கட்டாயிடிச்சி ஒரு நாள் முலுக்க கரண்ட் டுல்ல அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா இப்போ அ இப்போ சமீபத்துல கூட அதே மாரி இடி விலுந்து மாடு மேல விலுந்து மாடு செத்து போச்சா அந்த மாதிரில்லா வந்துட்டு வந்து சே அதெல்லா ப அய்யோ பாக்கும்போது ரொம்பவே வந்துட் டு கஷ்டமாருக்கு ஏன்னா அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா இப்படியெல்லா நடக்கும் போது அவ்ளோ வந்துட்டு பாதுகாப்பே இல்ல அதுவு இந்த கிராமத்திலயே இப்ப இப்டி நடக்குது இந்த கிராமத்திலேயே பாத்தீங்கன்னா அவ்ளோ வந்துட்டு கரண்ட்டு வசதி இருக்காது இந்த வசதி இருக்காது அங்கயே அப்படி நடக்கும் போது அப்ப சிட் டிலல்லா ஒரு அதே மாதிரி ஒரு புயல் வீசிச்சின்னா அப்போ என்ன ஆவு சொல்லுங்க அப்பா எவ்வளோ கஷ்டமாருக்கோ ம்
எதுமே வந்து இந்த மழக்காலோ வந்தாக்கா அ அதனால வந்து நோய் கூட வந்து எப் எ எ ஈஸியா வந்து பரவிடுதுங்க அதுவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான இதுதா பிள்ளைங்களுக்குல்லா பாத்தீங்கன்னா சீக்கிரமா எதையாவது ஒண்ணு இதாயிருதுங்க அதுதா வேற ஒண்ணு இல்ல என்னம்மா நெறைய பேசினோ நம்ம அடுத்த பிரிவுல சந்திக்கலா நன்றி வணக்கம்
அ